என்னடி பண்ணிட்டு இருக்கே
தோ இப்பதா தூங்கி எழுந்தே
ஓ தூங்கி எந்திருஷ்டியா ஏன் என்ன ஒரே சாப்பிட்ட ஒடனே தூண்ட மயக்கம் தானா தூங்குறது தானா
ஆமா ஒரே ஃபீலிங்கா இருக்கு இன்னிக்கி மதியந்தா அம்மா கைல சாப்ட்ட முடியுமா அப்டின்னுட்டு ஒரே ஃபீலிங்கு நா அம்மா கிட்ட சொன்னா அம்மா என்ன சொல்றாங்க இங்க இருந்த வரைக்கு என்னோட சாப்பாடு எவ்ளோ கொற சொன்ன நீன்னு ஹாஸ்டல்ல போயிட்டு தங்கிப்பாரு அங்க சாப்பாடு சாப்பிடும்போதுதா வீட்டு சாப்பாடு எப்டி இருக்குன்னு தெரியு
ஆமா ஒரே இதா இருக்கு பயமா இருக்கு ஹாஸ்டல் போய் எப்டி இருப்போ என்ன ஏதுன்னே தெரில்ல
ஆமா இது வரைக்கு மேக்சிமம் ஒரு நாள் டூ டேஸ் தா வெளில தங்கியிருப்போ அது நம்ம பாட்டி வீடா தங்கியிருந்தேனா இப்ப திடீர்னு இவ்ளோ நாள் வீட்லியே இருந்துட்டு வெளில போ நேத்திலா ரொம்ப ஜாலிய இருந்துச்சு அப்பா இந்த ஜெயில்ல இருந்து நம்ம ரிலீஃப் ஆக போறோ ஹாஸ்டல் போயி ட்டு கால் காலேஜ்ல இருந்து த்ரீ இயர்ஸ் ஜாலியா என்ஜாய் பண்ணலா அப்டின்ற மைண்ட் செட்ல இருந்துச்சு இன்னிக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து ரொம்ப பயமா இருக்கு நாளிக்கு இன்னேரோ எல்லா நம்ம கிளம்பிருப்போமா அப்டின்ற மாரி
அதா காலேஜ் போனோ எப்பதா போறா போறான்னு இவ்ளோ நாளு இருந்துச்சு இப்ப பக்கத் வர வர பயமா இருக்கு ஐய்யோ என்ன பண்ண போறோமோ என்ன என்ன ஏது பண்ண போறோமோ அப்டின்ட்டு
ஆமா அப்பல்லா அம்மா சொல்லுவாங்க நீ இங்கேருந்து நீ தப்பிச்சு போணோன்னு நினைக்கிறில அங்க போனதா வீட்டோட அரும நம்ம ஊரு எப்டி இருந்துச்சு நம்ம ஊர் எவ்ளோ சுத்தமான காத்து இருந்துச்சி நம்ம ஊர் இப்டி இருந்துச்சு அப்டி இருந்துச்சுன்னு எதாது சொல்லிட்டே இருந்தாங்க எனக்கு அப் அப்பல்லா வந்து இவங்களா என்னடா பேசுறாங்க நம்ம மூணு வருஷ ஜாலியா என்ஜாய் பண்ண போறோ அப்டின்தா இருந்தது இப்ப நாளைக்கி கெளம் பனுஅப்டின்னு திடீர்னு சொல்லவோ எனக்கு ஏதோ ஒரு பயமா இருக்கு உள்ளுக்குள்ள எப்டிதா நம்ம சமாளிக்க நம்ம இருந்துருவோமா பேசாம அங்க நா அந்த காலேஜ் படிக்கல உள்ளூர் லயே எதாது காலேஜ் படிக்கலான்னு சொல்லிறலாமாங்கிற அளவுக்கு யோசிக்கிறே நானு
ஐய்யோ எனக்கு நைட் நைட்ல இருந்து தூக்கமே இல்ல ஐய்யோ நாளிக்கி ஒரு நாள் தா இருக்கே நால்லா நைட்டு போகணுமே அப்டியே ஒரு இதுல ஆ சேரி நா ஒரு நா கடைக் பர்ச்சேஸ் பண்ண போறே நீ வரியா துணி வாங்க போறே
ஆ வரணும்ப்பா நானு வரணு ஹாஸ்டல்ல அங்க யூஸ் பண்ற மாரி கிளாத்லா கொஞ்சோ எடுக்கணு கொஞ்சோ இன்னு கொஞ்சோ பர்சனலா பர்ச்சேஸ் பண்ண திங்ஸ்சு இருக்கு பெட் எல்லா வாங்கியாச்சா
பெட் எல்லா வாங்கியாச்சு பெட் எல்லா இருக்கு சின்ன சின்ன அந்த டப்பு மக்கு அந்த மாரி பேஸ்ட்டு சோப்பு இந்த மாரி சின்ன சின்ன ஐட்டம் எல்லா வேணு
ஆமா அப் ப்பா என்ன சொன்னாங்க நீ போய் ட்ரெஸ்ஸு மட்டு ஒனக்கு தேவையானது எடுத்துட்டு வந்துரு ஏனா அது தா டைம் ஆகு நீ எடுக்கற்த்துக் கு
ஆ
அ ஹாஸ்டல்ல போட்ற மார் நைட் டிரெஸ் கொஞ்ச டீசெண்டாவு இருக்கணு பொம்பள பிள்ளைங்கலா தங்குதீங்க அதுக்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்கன் டிரெஸ்ஸு அதுக்கு டைம் ஆகு அத எடுத்துரு மத்தபடி போகும் போது நாளைக்கு போற வழில வாங்கி க்லா அப்டின் சொன்னாங்க
ஓ செய்ரி அப்பா செரி வாங்கிற்லா போற ஒரேடியா எல்லாத்தையு வாங்கிட் ஏ மறுபடியு நா இதுன்னு சொன்னாங்களா
ஆ
சேரி அத்தா ஒரேடியா போய் வாங்கிர்லா அப்டின் சொன்ன அத்தா சேரின் ஏ என்ன ஏதுன் கேக்கலா அப்டின்ட்டு
சேரி போவோ நா இப்பதா எழுந்தே ஒரு ஹாஃப்னார் டைம் குடு நா குளிச்ட்டு சாப்ட்டு ரெடியாகி வந்துட்றே
ஆ
ஆ நீ அதுக்குள்ள சாப்ட்டு ரெடியாயிடு
ஆ சேரி நாந்தா நானு ப்ரஷ் பண்ணி எல்லா பண்டே சாப்பிட்ல சேரி அத்தா உனக் ஃபோன் பண்லா நீ வரேன்னா ஒரேடியா நாம ரெண்டு பேருமே போலா அப்பாவ இ க்கப் பண்ண மட்டு வர சொல்லலா ஏனா அப்பா இருந்தா நச்சர்ச்சுட்டே இருப்பாரு சீக்கர எடுங்க சீக்கர எடுங்கன்னு நாம்ப நம்ம ஒரு எடத்துக்கு போனா அப்பா இந்த கடைல நல்லா இல்லனா ஐயோ உங்களுக்கு எந்த கடைதா நல்லாருக் குமா இங்க அவ்ளோ இருக்கு நீங்க எடுக்க மாட்டேங்குறேங்க நிப்பாரு அதா செரி பாக்கலான் செரி அதா நீ வரன்னா ஊங்கூடவே வர்லா
ஆ
நா கூப்ட்டே வரேன்னா செரி அம்மா வரேனாங்க நம்ம போலா அப்டின்னே அதா நீ என்ன பண்ற எதுன் கேக்கலானு ஃபோன் பண்ணே
ம் நா வரே நம்ம போவோ ஒரு ஆஃப்ஃபனார்ல கெளம்புவோ அப்றோ லிஸ்ட்டுலா போட்டு வேற நா அதா வாங்கிட்டேன் ஸ் தொன்னேல நானு இனிமே வாங்க வேண்டிய திங்ஸ்லா லிஸ்ட்டு போட்டு வக்கெ சொன்னாங்க அப்பா
ஆ ஆ
நாளைக்கி போறப்ப அப்றோ மறந்துருவோமுல அர்ஜென்ட்டா எதா வாங்கும்போதா மறந்துருவோனு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சிட்டுடங்க என்னென்ன வாங்கணுன் சொல்லிட்டு அப்டினாங்க ஆ அம்மா எதா ஸ்நேக்ஸ் வேணுமான் கேக்குறாங்க
ஸ்நேக்ஸ் எட்த்துக்கலா ஏனா அங்க தருவாங்க என்னன் தெர்ல
ஆமா
ஈவ்னிங் டைம் கண்டிப்பா எதாவ்து ஸ்நேக்ஸ் சாப்ட்டாதா நல்லாருக்கு
ஆம்
த்துக்கலா அம்மாவு முறுக் கேட்டெல்லா செஞ்சி வெச்சிருக்காங்க எட்த்துட்டு போ சொல்றாங்க
ஆ
இதானா வீட்ல செஞ்சா நல்லாருக்கு கடைல அது இது வாங்கி சாப்டாதீங்க நீங்க வாச மாச நாகு பண்ணி எட்த்துட்டு வந்து தரேங்குறாங்க சும்மா வெளில சாப்ட் டு ஒஞம்பெல்லா இது பண்ணாதிங்க நா மாச மாச எட்த்துட்டு வந்து தரே அப்டின் சொல்றா நா அதா வேண்டாமா பட்டிக்காடுன் நெனச்சிருவாங்க என்னயூ அப்டீன் சொன்னே மாம் இருக்காது அப்டீன்னாங்க செரி பாக்கலா அப்டீன்ட்டு நீ பெட்டெல்லா வாங்கிட்டியா
இன்னு பெட்லா வாங்கல அதா அப்பா நாளைக்கி போம்போது வாய்ங்க்கலா அப்டீன்னு சொன்னாங்க வாங்கிட்டு வந்து இங்க வீட்ல வெச்சு டுவண்டிய எடுத்துட்டு போறதுக்கு போறப்பயே அங்க போயிட்டு காலேஜுக்கு கொஞ்சோ முன்னாடி எதோ ஷாப்புருக்கா அப்பாக்கு தெரியுமா
ஓ செர் செரி
அப்டியே வாங்கிட்டு போய்க்லா அப்டீன்னு சொன்னாங்க
ஆ செரி அப்ப நீ வந்தன்னா நம்ம ஒரு நாலஞ்சு ட்ரெஸ் சேமா ஒரே மாதிரி எடுக்கலா
ஆ எடுத்துட் வந்துருவோ
ஆம் ஏனா அப்பப்போ அங்க ஏதாவ் ஃபங்க்ஷன் நடந்தா நம்ம ரெண்டு பேரு ஒரே ட்ரெஸ் போட்டுக்கலா
ஆமா
ஆ சேரிதா செரி நா அது கு துணியெல்லா பேக் பண்ட்டா ஆனாலு போ போறோனா கொஞ்சோ நெறையா துணி வாங்கலா எங்க அம்மா இவ்ளோ துணி போடு ரெண்டு மாசோ போட்டுப்பாரு அதுக்கப்றோ வாங்கித்தரேன்னாங்க நா இல்லையே இல்லம்மா நீங்க வாங்கி தாங்க அப்பதா காலேஜுக் கே போறே அப்டீன்னே
ம்
ஆ அதுக்கப்பறோ வாங்கி தரேன்னு நீங்க வாங்கி தரமாட்டீங்க இப்பவே வாங்கித்தாங்க நா ஒரேடியா எடுத்துட் போறே அப்டீன் எங்கம்மா எவ்ளோ லக்கேஜுதா தூக்கிட் போறே அப்டீங்குறாங்க செரி பாக்கலா வண்டி தானே அதா வண்டிக்கு தா ஐயோ சொல்ணோன் நெனச்சே நீங்க எந்த வழியானா ஒரே நீ அப்பா வருவாங்களா ஒரேடியா வண்டியில போயிருலாம்மா
ஆ அப்பா கார் எடுத்து வருவாங்க நாம சேந்தே போய்ர்லா ஒன்னு பிரச்சன இல்ல ஏன்னா திங்ஸ்லா வாங்கணோல அது டூ வீலர்ல போனா செரியா வராது சோ கார்லயே வந்துர்ரே பஸ்ல போனாலு பஸ்ஸ பஸ் ஸ்டாப்லர்ந்து நடந்து போயிட்டு அங்க பர்ச்சேஸ் தன்கே நம்மோ போக முடியாது
ஆ
அதனால அப்பா கார் எடுத்து வரேன்னு சொல்லிட்டாங்க நம்ம கார்லய போயிட்லா அப்பா கிட்ட கேட்டு நா டைம் மட்டு அப்பறமா சொல்றே நைட் மெசேஜ் பண்ணிவிட்றே
ஆ அப்ப செரி என்ன பாத்து எனக்கு மெசேஜ் பண்ணி விடு நானு இன்னிக்கு போறால்ல போயி திங்ஸ் எல்லா சேத்துட்டா அ கா ரு பத்தாதுனு நெனைக்கிறே ஏன்னா உ திங்ஸு வெக்கணோ ஏ திங்ஸு வெக்கணோனா கார் பத்தாதுனு நெனைக் கிறே
ஆ அதா அது என்னன்னா அப்பா கிட்ட கேட்டுப்போ
ஆ செரி நீ என்னன்னு கேட்டு பாரு அ அப்பா சொன்னாரு இல்லன்னா நா அ எதாவது புக் பண்லா ச அந்த மாதிரி புக் பண்லா நீங்க போலா அப்டீன்னாங்க சும்மா அவ்வளோவு தூக்கி ட்டு ரெண்டு பேரு அனுப்ப முடியாது நா அப்பா நா வரேங்கறாரு செரி நா அதா அவ என்ன பண்றான்னு கேக்குற இருங்கப்பா அப்டின்னு சொன்னன்னா
ம்
சரின் இப்டின்னு அப்டியே ஃபோன் பண்ண ஒரு சைடு பயமா இருக்கு ஒரு சைடு ஜாலியாவு இருக் நீ என்ன பண்ணோனே தெரியுல எனக்கு
எனக்கு நேரம் நெருங்க நெருங்க பக் பக்குன்னு இருக்கு எப்படா என்னடா பண்ண போறோம் எப்டி செட் ஆகபோறோ அ நல்லவேள டூ டேஸ்க்கு முன்னாடிய போறோ காலஜ் ஓபன் ஆறதுக்கு முன்னாடி அங்க எப்பயும் ஹாஸ்டல்லாம் செட் ஆகி ரூம்மேட்லாம் செட் ஆகணும் ஃபுட்டு மெயினா எப்டி இருக்குன்னு பாக்கணும்
ஆமா அது மெயின் ஃபுட்டு தான் மெயினு அதுக்கப்பறம் நம்ம ஒருத்தர்க்ஒருத்தர் இப்ப தெரிஞ்சதுனால நம்மளுக்கு அவ்ளோ பயம் இல்ல தெரியாது யாருமே தெரியாதுன்னு போனா நம்மளுக்கு பயம் தான யாருமே தெரியாது பேசுவாங்களா இல்ல பேச மாட்டாங்களானே பயமா இருக் க்கோம் அதனால இப்ப நம்ம ரெண்டு பேர் இருக்குறனால கொஞ்சம் தைரியோ
ஆமா நம்ம ரூம்மேட்ஸ் வேற எப்டி வர போதுங்கன்னு தெர்ல என்னா ஊர்ல இருந்து வர போறாங்கன்னு தெர்ல அங்க போனாதான் எல்லாமே தெரியும் போய் பாத்துட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு
ஆமா ஒரு ரெண்டு நாள் முன்னாடி போனாதான் கரெக்ட்டா இருக்கும் ரெண்டு நாள் ஹாஸ்டல்லல்லாம் சுத்தி பார்த்து ரெண்டு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு
ஆமா
ம் அதுக்கப்பறம் அப்டியே போலாம்
இந்த ரெண்டு நாளேயே தெரிஞ்சிடும்ல ஹாஸ்டல் ஃபுட் எப்டி இருக்கும்ன்னு சொல்லிட்டு
ஆமா ரெண்டு நாளும் தருவாங்கல
ஆமா
ஆ மெனு போட்டு வச்சிருக்கான் இன்னிக்கு இன்னிக்கு அப்டின்னு அப்டியே அப்டியே ஏதோ ரொட்டீனா ஆகும்ன்னு நெனைக்கிறேன் மன்டே இந்த புட் டியூஸ்டே வேற அந்த மாரி தான் நெக்ஸ்ட் மண்டேனா அப்டியே பழைய புட் வந்துடும்னு நினைக்கிறேன்
ஆ ஆ ஆ
ரொட்டீன் தெரில நம்ம பாக்கல போய் ரெண்டு நாள் இருந்தாதான் ஃபுட் எல்லாம் எப்டி என்னன்னு தெரியும் அப் நல்லா இல்ல ஹாஸ் ஹாஸ்டல் நல்லா இல்லன்னா வெளியில ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கலாம்
அதுக்கல்ல நம்மளுக்கு ஹாஸ்டலுக்கே இங்க பயமா இருக்கு நம்ம எப்டி ரூம் எடுத்து தங்குறது
அது அம்மாவு வர சொல்லிருலாவு எங்க அம்மா ஒரு பத்து நாள் இருந்தா உங்க அம்மாவு வந்து ஒரு பத் பத்து நாள் இருக்க சொல்லியற்லா மாத்தி மாத்தி
ஓகே ஓகே
அது அப்போ அவங்களு இது பண்ணிருவாங்க அவங்களு நம்ம இருந்த மாரி ஆயிடும் நம்ளு கும் வீட்ல இருந்த மாரி ஃபிலிங்கு ஆயிடு பாக்கலா ஹாஸ்டேல்ல எப்டி பாக்கலா ஃபஸ்ட் போயி
ஆ ஆ
பாத்துட்டு அது ரொம்ப இதுனா வேணா வரலா காலேஜ் நல்லது இருக்குறாங்க ஜாலியா இருக்குன்னு சொல்லறாங்க ஆ ஆனா ஹாஸ்டல் தா எப்டி இருக்குன்னு தெர்ல பாக்கலா போய்ட்டு
நம்மளோட ஸ்கூல் சீனியர் கூட ஒருத்தவங்க அங்க படிக்கிறாங்கல்ல
ஓ எனக்கு தெரிலயே ஞாபக இல்லையே
ஆ ஆ நம்ம ஸ் ஆ அங்க இந்த காலேஜ்ல தா படிக்கிறதா கேள்விப்பட்ட நானு ஆனா நா டைம் இருந்துச்சுனா கூட நம்ம விசாரிச்சுதிருக்கலா லாஸ்ட் மினிட்ல நம்ம அட்மிஷன் போட்டோமா அதனால அவளோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க எங்க ஊர்ல தா இருக்குறாங்கன்னு நினைக்கிறே நா அவங்ககிட் கேட்டு கேட்டு பாக்குறே ஏனா நம்மளுக்கு தெரிஞ் சினீயர் அங்க யாராது இருந்தாங்கனா நம்மளுக்கு கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்குல்ல
ஆமா ஆ
ம் ம் அது என்னானு பாப்போ
ஆ செரி அப்போ நீ கேட்டு பாத்துட்டு என்ன கூப்டு ரெடி ஆயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு
அ சரி டி
அ சரி அப்போ வக்கிறே ரெடி ஆய்ட்டு என்ன கூப்டு ம் அ ஓக்கே அ